ஹலோ ஆ தோழி கேட்குதுங்களா
ஆ கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி வணக்கம் எப்டி இருக்
ம் ம் நல்லாருக்கே நீங்க எப்டியிருக்கீங்க
ஆ நல்லா இருக்கன் தோழி வீட்ல எல்லாரு நலமா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க
சரி ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி
ம் யாராரு இருக்கீங்க வீட்டுல
ஆ நானு கணவரு அதுக்கப்பறமா ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன்
ம் ம் நானு என் ஹஸ்பண்ட் என் மாமியாரு அவ்ளோ தா
அப்டிங்களா சேரி செரிங்க இப்ப தா நியூவா ஆ கல்யானோ ஆயிருந்திருக்கா உங்களுக்கு
ம் த்ரீ இயர்ஸ் ஆகுது
ஓகே ஓகே தோழி ஓகே தோழி நீங்க என்ன வேல பண்ணிட்டு இருக்கீங்களா
இல்ல வீட்ல ஹவுஸ்ஒய்ஃப் தா
செரிங்க தோழி செரிங்க தோழி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சமையல்
அண்ணனுக்கு ஆக்சுவலா அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு கைநனைக்கிற ஃபங்க்ஷன் தெரியுங்ளா
யாருக்கு தோழி உங்க தம்பிக்கா
அண்ணனுக்கு அ
அண்ணனுக்கு ஆ சரி சரிங்க தோழி
அதனால அங்க ப்ரியாணி அத குடுத்து விட்டாங்க வீட்லருந்து
சரிங்க தோழி ஆ ஆ நாங்க தோழி இது மட்டன் கொழம்பு மாரி வச்சோ தோழி அதுக்கப்றோ ஆ முட்ட வறுவல் அது மாரி பண்ணிட்டோ தோழி
ஆ ஆ செரி செரி ம் நீங்க ஒர்க் பண்ரீங்களா
ஆ இல்ல தோழி வீட்ல தா பாத்துக்கற தோழி பசங்கள ரெண்டு பேரு கூட்டு போறது ஸ்கூலுக்கு அப்ற கூட்டிட்டு வர்ரது அது மாதிரி போறது
ம் ம் அதுவே பெரிய ஒர்க் தா
ஆமா தோழி அதுவே கரெக்ட்டா தா இருக்கு தோழி கரெக்டா இருக்கு என்னப் பண்றது அடுத்த அடுத்து என்ன பண்ணி குடுக்குறது என்ன சாப்ட வைக்கறது அப்டின் சொல்லிட்டு யோசன பண்றது அது மாரி தோழி போயிட்ருக்கு ம் ஆ தம்பி வே போறாங்க பாப்பா வந்து சின்னவ யூ கே ஜி அவளுக்கு தா இப்ப சாப்பாடு குடுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எது குடுத்தாலு வேணா வேணா வேணா எப்படி குடு
ஆமா ஒரு வேல ஒருதர்த்துட்ட போய்டு ஊட்டி விடனு
ஆமா அவ எனக்கு ரெண்டு பேருமே பயப்பட மாட்டாங்க ஏன்னா நா கூடவே இருக்கறதால அவருக்கு தா பயப்படுவாங்க சாப்புடுவாங்க அதனால அதனால அவரு கூட இருந்துதா எல்லாமே நேத்து கூட போகவே இல்ல அவரு வேலைக் கி விட்டுட்டு இங்கேதா இருந்தாங்க
ம் ம்
சமாளிக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு சண்ட போட்டுப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரோ அது எதுக்கு தா வர்தோ நாங்களு அப்டித்தா ரெண்டு பொண்ணு அப் அப்டிதா இருந்தா சண்ட வருன் நெனச்சோ பாத்தா ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தாலு அது
ஆமா பெரியவர்னா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு சொன்னீங்க ம் ம் ம்
ம் ஆ அப்டிதா போயிட்டு இருக்கு தோழி எனக்கு இது ரொம்ப சண்ட போட்டாங்னா உள் அ கதவ லாக் பண்ணா வெளியில போய் உக்காந்துப்பே அது மாரிதா பண்ணனு தோழி வேற எதுவு வழியில்ல நானு அடிச்சு எல்லா பாத்
ஆனா ஆனா நல்லா இருக்கு கொழந்தைங்க சண்ட போட்டுக்கிறத பாக்கவு நல்லா இருக்கு சிரிப்பா இருக்கு
சிரிப்பா இருக்கு தோழி ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு தா அதுக்கப்பறமா பக்கத்துலலா வந்துருவாங்க எதுக் கு அழுவுறாங்க ஏன் அப்டி இப்டின்னு சொல்லி கேட்க வந்துருவாங்க அது உன்னு நம்ளு க்கு வெறி ஏறு அடிக்கிறதுக்கு ம் ம் நா ஆமா ஒரு வாட்டி க குச்ச தூக்கி போட்டான் மண்டையிலே விழுந்து ச்சு போன வாரத்துல அதுக்கப்றோ அவருக்கிட்ட மாட்டி டா மண்டையில வேர வீங்கிடுச்சு
உம்
பரவால்ல அதுக்கப்றோ மஞ்சள் வச்சு நல்லா அமிக்கி அமிக்கி விட்டு சரிய ஆயிருச்சு தோழி எப்டியோ
ம் இந்த அளவுக்கு அடிப்பீங்க கொழந்தைய
இல்ல இல்ல நா வந்து அவன் தூக்கி போட்டா அவன் வழியில வந்துட்டா ம் ம் அவனுக்கு கோவோ ரொம்ப வரு தோழி இந்த வயசு தான ரொம்ப கோவம் வரு என்னா எனக்கே ஒண்ணு புரியாது நா என்னா பண்றதுனே தெரியாது எனக்கு ஒன்னு தெரியாது காலேஜ் முடிச்சிட்டு டக்குன்னு கல்யாண ஆயி கொழந்த அப்ப அடுத்து அடுத்து வந்ததால ஒண்ணும் புரிய மாட்டுது ஓ அது நல்லா ஒரு பெரியவங்கன்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக் கு இங்க இல்ல ஆமா உம் ஆமா ஆமாங் தோழி அம்மா வந்து அப்பா அப்றோ தங்கச்சி இருக்காங்க
ம்
அவங்க வந்து அவங்கள பாத்துப்பாங்க
ம்
அதனால எப்பயாவது வந்தாலு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்டிதா இருப்பாங்க
உங்களுக்கு மாமனார் மாமியார் எல்லா இல்லையா
ஆ அவருக்கு வந்து அம்மா வந்து சின்ன வயசுலே தவறிட்டாங்க அதனால அவுங்க அப்பா வந்து இரண்டாவது திருமணம் பண்ணி டாங்க அதனால அவுங்க அவுங்க சைடு இருப்பாங்க நாங்க போறது இல்ல ம் ம் இவரு இவங்க வீட்ல இவரு மட்டு தா இவுங்க பெரிப்பா வந்து தூக்கி வளத்தாங்க ஒரே வீட்ல வந்து பெரிம்மா அ அப்டின் ஒரே வீட்ல குடுத்துட்டாங்க இவுங்க பெரிமாவு அவங்க அம்மாவையு அ அதனால பாத்துக்கறாங்க ஆ
ரீனா அந்த மாதிரியா
ஆமா ஆமா ஆமா ஆமா அதே மாரிதா உம் ஆனா இப்போ வந்து யாருமே இல்ல அவுங்க பெரிமாவு இல்ல அவங்க அம்மாவு இல்ல அதுதா போயிட்டு இருக்கு அவங்க அண்ணங்க மட் மூணு அண்ணா இருக்காங்க ஒரு அக்கா அவங்க அக்கா தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க அவுங்க பெரிமா இறந்ததுக்கு அப்றமு அதனால அவுங்க அம்மா ஸ்தானத்துல அவுங்க இருக்காங்க
ம் சேரி சேரி சேரி சேரி லவ் மேரேஜா உங்களோடது
ம் இல்ல இல்ல தோழி அரேஞ்ச் மேரேஜ் தா லவ் மேரேஜ்லா இல்ல தோழி
சரி சரி இல்ல இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தா எனக்கு
ஆ ஆ எனக்கு ஆசைதா ஆனா எனக்கு வந்து டைம் இல்ல தோழி அந்த மாதிரி
ஏன்னா முடிச்ச உடனே பண்ணி விட்டாங்க
ஆமா எங்களுக்கே எதிர்பாக்கல நா எனக்கு நா போயிட்டு தான் இருந்தே பைனல் இயர்லா வேலைக்கு போலாம் போயிட்டே அப்றமா பாத் த்தா இவங்க வந்து ஜனவரியா டிசம்பர் மாசம் வந்து கேட்டாங்க எங்க அம்மா வேணாம்னு தான் சொல்லி க்கா அதுக்கப்புறோ எங்க சித்தி தா வர்றது எதுக்கு தூரத்து சொந்த தா எங்க அம்மாவோட சொந்த எங்க அம்மாவோட அம் தங் எப்டி சொல்றது எங்க அம்மாவோட அம்மா இருக்கு இருக்காங்கள அவுங்களோட லாஸ்ட் தங்கச்சி பையே மொத்த பத்து பேரு அவுங்க கூட பொறந்தவங்க
அய்யயோ ஆ
ம் பத்தாவது பாட்டியோட பையே அ ஏ ஹஸ்பண்ட் ஆமா
ஆ பாட்டியோட பையனா முறளா வருமா
ஆமா மாமமுறைதா ஏழு வயசு டிஃப்ரென்ஸ் வரு அவருக்கு எனக்கும் ஆமா ஆமா மாமா தா வரும் ம் இப்ப எங்க பாட்டிக்கு ஒரு தம்பி அடுத்து ஒரு பையன் இருந்தாங்கன்னா எப்டியோ அதே மாரிதா இப்ப மாமா முறை ம் அது மாரிதா தோழி கல்யாண ஒரு மாசம்ருக்கு கேப்பு ஏப்ரல்ல பிக்ஸ் ஆ ச்சு ஆமா ஏப்ரல் ஏழாந் தேதி வந்து எங்கேஜ்மெண்ட் மார்ச் மே சிக்ஸ்டீன் மேரேஜ் அந்த வருஷமே முடிஞ்சிருச்சு ஆமா தோழி அதுக்கடுத்து அடுத்த வருஷோ மார்ச்ல கொழந்த பொறந்துருச்சு ம் அ ஊர்ல இருந்தோ நாங்க ஆமா ஊர்ல வந்து அவங்க அண்ண வீட்ல இருந்தோ ஒன் இயர்கக்கு அதுக்கப்றமா அம்மா வீட்ல பா குழந்தை வந்தோனே இருந்துட்டு ஏழாம் மாசோ வந்து நாங்க இங்க வந்துட்டோ அவரு வேலை செய்ற இடம் இங்க புதுச்சேரியில அங்க வந்துட்டோ தோழி
ம் இப்ப அங்கதா இருக்கீங்ளா ஏரியால்லா செட் ஆயிடுச்சுங்ளா உங்களுக்கு
ம் ஏரியா எல்லா செட் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு வீட்ல இருந்தோ அதுக்கப்றோ அங்க கொஞ்ச தண்ணி ப்ராப்ளமா தேர்ட் செகண்ட் ஃபிளோரா தேர்ட் ஃபிளோர்ல இருந்தோ அப்றோ அதனால அதே தெருவுல வேற வீடு இப்போ வந்துட்டோ இப்ப அதா பாத்துட்டு இருக்கோ தோழி சொந்த வீடு இருந்தாதா நம்ளுக்கு ம்
சொந்த ஊர்ல இல்லயா
ஆ இருக்கு தோழி அதா அவங்க அப்ப அப்பா சைடுல இருந்து வர வேண்டியது இருக்கு ஆனா அது எப்ப தருவாங்க என்னன்னு தெரியல ஆமா இருக்குதா அந்த மாரி போய்ட்டு இருக்கு நீங்க தோழி
நானு க்கிறது சொந்த வீடான்னு கேக்குறீங்களா ஆமா ஆமா ஆமா எனக்கா போகுது நல்லாதா போகுது எனக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தா எனக்கு வந்து இது ஒன் இயர் ஒன் இயர் பஸ்ட் கேட்டுட்டு போயிட்டாங்க நம்ம வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க அப்டி இப்டின்னு கொஞ்சம் அப்டியே நின்னு போச்சு வேணாம் ங்கிற மாதிரி ஒன் இயர் கழி ஆக்சுவசலி அதுக்கப்புறோ அதே அலேயன்சே திரும்பி வந்து கேட்டு கல்யாணோ ஆனது எனக்கு
ஓ அப்டிங்களா அ எதனால வேணான்னு சொன்னீங்க
நாங்க வோணானு சொல்லல்ல எனக்கு ஃபஸ்ட் ட்டு என்னோட வீட்டுக்கு வந்து கேட்கும் போது எனக்கு புடிச்சிர்ச்சு அதுக்கப்புறோ நம்மோ வீட் ட்லருந்து இப்போ பொண்ணு மாப்பிளை வீட்டுக் மாப்பிளை வீட்டுக்கு போய் பாப்பாங்கில்லையா அந்த மாரி போயி பாக்கும் போது ம் ஓகேவான்னு கேக்கும் போது இவங்க வீட்ல ஏதோ பேசிக்கல போலருக்கு ஃபேமிலியா என்ன பண்ணலா இது ஓகேவான்னு சொல்லிட்டு சடனா வர வச்சுட்டாங்க நாங்களு சடனா வந்துட்டாங்க நம்ம வீட்லருந்து பைய வீட்டுக்கு வந்தோன்னே செரி புடிச்சிருக்கான்னு கேட்டா இவங்க சைடுல பதில் வரலையா ஏன்னா ஃபேமிலியோட கலந்து பேசிட்டு சொல்லலா இவங்களோட தாட் போலருக்கு அது நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கேட்டு இவங்க பதில் சொல்லலையே
ஆமா
அப்போ வந்து இவுங்களுக் புடிக்கல போலருக்கு வேணான் சொல்ட்டு அப்டியே செரி செரி பேசிக்கலான் சொல்ட் நாங்க வந் இப்டி வந்துட்டது தா இவங்களு சைலண்டாயிட்டாங்க நாங்களு சைலண்டாயிட்டோ ஆனா எனக்கு மனசுக்குள்ள இந்த மாப்பிள்ளையதா ரொம்ப புடிச்சுருக்கு ம் அப்புறோ யோசிச்சிட்டேருந்தே என்னாது ஏ இது தடையாச்சு ஏ இப்டி தடையாச்சுன்னு அதுக்கப்புறோ செரி நா டல்லா இரு க்கனேன்றதுனால எங்க வீட்லருந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு பாத்தாங்க செரியான நம்மளுக்கு ரெஸ்பான்ஸில்ல
ஆ செரி
சேரி அப்பதா நா யோசிச்சே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாத எடத்துல நம்ம ஏ திரும்பிதிரும்பி கேக்கணு ஆனா அப்புறோ நா வீட்ல சொல்லிட்டே வேணா நா வந்து எனக்கு புடிச்சதேந்தா கேட்டே அப் டி ஒண்ணு நம்ம லவ் ஒண்ணு பண்ணிர்ல அங் சொன்னவே எனகு வேற வேற அலையன்ஸ் பாத்தாங்க
அ
ம் அப்புறோ கரெக்டா ஒண்ணு பிக்ஸ்ஸாக இருந்தது அந்த டைம்ல திரும்புயு இவங்க ஒரு மூணு மாசமா வந்து வந்து வந்து வந்து கேட்டுயிருந்தாங்க அ இவரோட அப்பா குடுங்க குடுங்க குடுங்க குடுக்குற மாரி இல்ல எங்க சித்தப்பா மூஞ்சை காட்டி அனுப்புவாரு ஏன்னா நாங்க வந்து கேக்கும்போது நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலையே
ஆமா
கேட்னரிவுல்ல எங்க பொண்ணுக்கு முடிஞ்சிருச்சு நா அவரு சொல்லியு இவரு விடவே மாட்டாரு விடவே இல்ல அவரு கெஞ்வாரு கெஞ்சி கெஞ்சி கெஞ்சி செரி கடைசியா எனக்கு ரொம்ப புடிச்சதுல்ல இந்த மாப்புள்ள
ஆமா
அப்புறோ ஏங்கிட்ட கேட்டாங்க செரி நா இந்த மாப்பிள்ளைய கல்யாணோபண்ணிக்கிறன் சொல்ட்டு அதுக்கப்புறோ ஒன் இயர் கழிச்சி எங்களுக்கு கல்யாணோ நடந்துத்து ம் அது என்னடானா ஆ அப்புறோ எனக்கு ஃபிக்ஸ்ஸானதுக் அப்புறோ நா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதுதா அவரு கேக்குறாரு எனக்கு ரொம்ப பு எனக் பொண்ணையு புடிக்கல எனக்கு ஒண்ணதா புடிச்சது ஆனா இவரு வீட்ல சொல்லலையா நானு இவரதா மனசுல நெனச் சேனு நானு வீட்ல சொல்லல்ல ஏன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்லயே அதனால நம்ம ஏ பேசணு சொல்லிட் நானு சொல்லில்ல ஆனா எனக்கு மனசுக்குள்ள இருந்துச்சு செரி இவறதான நம்மளுக்கு புடிச்சதுன்னு
ம் ம் ம் புரிது புரிது தோழி ம் ம் ம் அதா அதா அதா
ஆ ஆ அதுக்கப்புறோ செரி ஓகேன்னு சொல்றா அரேஞ்ச்ட் மேரேஜ் தா ஆனா அது லவ் மேரேஜ் மாதிரி வெளில சொல்லிக்காம
அதா அதா புரிஞ்சு புடிச்சு அது மாதிரி பண்ணுங்க அதுவு ஒரு நல்ல அனுபவமா தா இருக் கு எங்கள்துல வேற டிஃபிரண்ட்டு எப்டின்னா இவரு வந்து எங்க பெரியம்மா பொண்ணுக்கு பாத்தாங்க ஃபஸ்ட்டு அவங்க எப் னா அவங்க வேற யாரோ லவ் பண்றாங்க போல அது தெரியல அதனால இவங்க வேணான் சொல்லி ருக்காங்க போல எ எனக்கு அப்பவே தெரியு அப்ப வருவாங்க இவங்க நாங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்து லீவுக்கு போவோ அப்ப நா எப்டி சின்ன பசங்க நானு ஸ்கூல் ஸ்டேண்டடுதா படிச் சிட்டு இருக்கும் போது அவங்க இங்க வேல செஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப பாக்கும்போது நம்ம அக்காவ எவ்ளோ இதுவா பாக்றாங்க லவ் பண்றாங்க நம்ளுக்கு இது மாரி அமையனு அப்போ சின்ன வயசுல ஆனா அப்ப அப்றோ பாத் தா சேரி அவங்களுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு பெரியம்மா பொண்ணுக்கு இவங்க அப்டியேதா இருந்துருக்காங்க ஆமா அக்கா வேறனு சொல்றாங்க அக்கா வேல வேலையில யாரையோ ஒருத்தவங்கல லவ் பண்ணிரு க்காங்க போல அப்ப அது மாதிரி சொல்லாம பெரியம்மா இவரு இவங்களதா லவ் பண்ணிரு க்காரு லவ் பண்ணின்ந்தாரு ம் ஆனா இவருக்கு தெரியாது இது மாரினு பெரியம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஜாதகம் செட் ஆவல அது செட்டாவல ஏன்னா நம்ம பொண்ணு இது பேர் தான கெடும் அப்டின்னு சொல்லிட்டு அ ம் அதனால அப்டி சொல்லிட்டாங்க ஆ அப்றோ இவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு போல மனசெல்லா ஆ சினிமாக்குல்லா போறது தூங்காமா யோசிச்சு ஏன்னா அம்மாவு இல்ல யாருகிட்டயு சொல்றதுக்கு முடியாதுல்ல ஆமா அப்றோ எங்க சித்தி இருக்காங்க அவங்கதா வந்து பேசு ஆரம்பிச்சாங்க இவங்க கூட அப்ப பேசி சித்தி பேசி சேரி நம்ப சைடுலியு இருக்காங்க பொண்ணு அப்டின்னு சொல்ட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்பறமா எதேதோ பண்ணி டக்குடக்குன்னு வேற எங் நெறைய எடத்துல பாத்தாங்க போல எனக்கு ஃபஸ்ட் அதுதா பாத்தது அதுவே ஓகே பண்ணி இது பண்ணிட்டாங்க ஆனா எனக்கு புடிக்ல தா எப்டியோ ஆனா அந்த ஒரு இதுல புடிச்சுது அதுக்கப்றோ சேரி நம்ம அக்காவே வேணான்னு சொல்ட்டா நம்ம எதுக்கு அப்டின்னு சொல்லி ஒரு தாட் வந்து ச்சு ஆ இருந்தாலு என்ன நல்லாதா வச்சுக்றாங்க ஆ சொல்லுங்க
பொண்ணா
ஆமா ஆமா